கேக்குதாக்கா சொல்லுங்க
ஆ நா எதுக்கு கால் பண்ணியிருந்தேனா ஏ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா சேந்து ஒரு ட்ரிப் போலான் பிளான் பண்ணீர்க்கே எப்டி நம்ம
ஓகே நா ரெடி தா போலா யார்ல்லா வராங்க ஆ
ஆ இப்ப ஃபஸ்ட்டு உங்கிட்ட தா டிஸ்கஸ் பண்ண ஸ்டாட் பண்ணீர்க்கே இனி தா மத் த ஃப்ரெண்ஸ்கிட்டல்லா கேக்கணு ஆ அ ஃபேம்லியா ஃபேம்லியா போறதுக்கு
ஃபேம்லியாவே போய்க்கலாமா
ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் ஃபர ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஃபேம்லி நம்ம ஃபேம்லிடி ஏ அந்த மாதிரி ஃபேம்லியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லி ஓகேவா சரி எந்த ப்ளேஸ் போலா அப்டி எதாவ்து உனக்கு எதாவ்து ஐடியா இருக்கா
நாலா இப்ப நல்ல வெயில்ல இருக்கே அத்னால நம்ம வந்துட்டு ஊட்டி சூஸ் பண்ணிக்கலா ஊட்டி போலா
ஊட்டி போல் ஊட்டி போலா ஆனா நா ஊட்டி போய் ட்டேனே
நீங்க போய்ட்டீங்ளா ஆல்ரெடி ஆனா நா போனதில்லயே ம்
சூப்பரா இருக்கு
போனதில்ல அப்டியா நீங்க போனா போங்க என்னல்லா என்ஜாய் பண்ணீங்க
ஃபஸ்ட்டு வந்து நாங்க போனது ம் பஸ்ல தா போனோ நம்ம நார்மல் பஸ் கவர்மெண்ட் பஸ் அந்த மாரி தா போனோ அ வேன் புடிச்சி அந்த மாரி போகல அ நாங்க எல்லாமே வந்து எங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோ அதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லீஸ் தா அதுவு சோ எல்லார்மே வந்து ஒரு ப்ளேஸ் வந்து ம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டேண்டு அ அதுல வந்து பாய்ண்ட்ஸ் சொல்ட்டு எல்லார்மே அங்க வந்துட்டோ வந்துட்டு அப்றோ அங்கிர்ந்து ஊட்டி பஸ் எத்துட்டு போய்ட்டோ கொச்சித்து எல் அது வந்து மா மல இல்ல அது வந்து அழகா இருந்துட்டு போய்ட்ருக்கும்மோ பாக்கறதுக்கெல்லா சூப்பரா இருந்துச்சி மேல போக போ போக ஃபஸ்ட் டு கீழ இருந்து போகும்போ ஹீட்டா இருந்துச்சி மேல போக போக ஐயோ சில்லுனஸ்னஸ் செமயா இருந்துச்சி போகும்போ சொல்றே எ ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து உங்க ஆஃபீஸ் எல்லா சிஃப்ட்டு பண்ணி ஊட்டில வச்சிருங்க நம்ம வந்து இங்க வந்து செட்டில் ஆயர்லா நல்லாருக்கு செம்மயாருக்கு இங்கெல்லா ஏனா நம்ம சென்னைல அப்ப இருந்தனால ரொம்ப ஹாட் இல்ல சோ வந்து நம்ம இங்கியே இருந்தர்லா செமயா இருக்கு அப்டின்ட்டு அங்க போனோ நல்லாருந்துச்சி ம் சன்லைட்ருக்கு மழ தூறல் போடு அ சில்னு இருக்கோ அது ஏ அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு அப்றோ நைட்டு ஆக ஆஹ ஆக ஐயா சில்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியில அவ்ளோ சில்னஸ்ஸு ஆனா செம்மையா இருந்துச்சி சில்னஸ் எல்லா தாங்கிப்பேனா செம்ம ப்ளேஸ் நம்ம எங்க போலா நீ சொல்லு ஏதாவ்தொரு ப்ளேஸ் சொல் சொல்லு
எந்த ப்ளேஸ் போலாம் ஏற்காடு போலாமா
சரி நீ ஏற்காடு போய்ர்க்கியா எனக்கு அங்கயெல்லா எது தெரியாது
ம் நானு ஏற்காடு போனதில்ல அதுனால் தா போகலான் சொல்றே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அங்யே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த சம்மர் டைமுக்கெல்லாம் நெறையப் யாப்பேர் அங்கதான் போய்ட்டு போடுறாங்க ரீல்ஸ்ஸலாம் போடுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு நறையா சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் நறையா ப்ளேசஸ் இருக்கு அ நல்ல வர்ற ஃபேமிலியோட வர்றதுக்கு நல்லா சமையான பிளேஸஸ் ஃப்ரண்ட்ஸோட ஃபேமிலிஸ்ஸோட வர்றதுக்கு க்கோம் அப்டின்னு சொல்லி போடுறாங்க நம்ம வேனா அங்க போயிட்டு பாக்லாம்
சரி அப்போ நீ கூகுல்ல வந்து சர்ச் பண்ணீ என்னென்ன ஸ்பாட் டெல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு அந்த மாறி லிஸ்ட்டு எடு வச்சுக்கோ நாங்க ஊட்டி ஊட்டி போன அப்றோம் ஊட்டி போனப்போ நாங்க அப்டிதான் லிஸ்ட் எடுத்து வெச்சுட்டு போணோம் ஈ சோ ஆ ஏன்னா நமக்கு அங்க தெரியாதுல்ல ஒன்னு ஒன்னா கேட்டு தான போனும் போய்ட்டு ஸ்டே பண்ண ம் ஸ்டே பண்ண ப்ளேஸ்லாம் பக்கத்துல இப்ப நம்ம ஸ்டே பண்ணிருப்போல்ல அந்த ப்ளேஸ் பக்கத்துல எங்கெங்க என்ன இருக்கு ஓகே அப்டின்டெல்லாம் ஸ்பாட் பாத்து ஃபஸ்ட் அங்க கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாங் போய் அந்த மாநி போனோம் நல்லா இருந்துச்சு ஊட்டி
சுப்பர்
எனக்கு எனக்கு அங்க போனதுல ஒரு போட்டிங் போணம் அங் அது நேம் எனக்கு ஞாபகம் இல்ல போட்டிங் சூப்பரா இருந்த அந்த ஒரு லேக் அதுன்னு நினைக்கிறன் நல்லா இருந்துச்சு அது சில்லுன்னு ம்
பசங்க எல்லாம் எப்டி அவங்க கொழந்தங்கல்லாம் எப்டி இருந்தாங்க அந்த பிளேஸ்ல
எல்லாருமே எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான்தான் ரொம் ரொம்ப ஆ எனக்கு தான் அந்த கிளைமேட் செட் ஆகலனு நினைக்கிறன் என்னால வந்து ரிட்டர்ன் எப்படா வீட்டு கிளம்புவோம் அந்த ஃபீல் இருந்துச்சு பட் மத்தபடி எல்லாரும் மே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நானும் என்ஜாய் பண்ணேன் பட் என்னன்ன எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு சோ வந்து என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் மிஸ் பண் எனக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு சோ வந்து அந்த கிளைமேட் செட் ஆகல அ கிளைமேட் செட் ஆகல நமக்கு ஏன்னா ஹீட்ல இருந்தோல்ல ஆ ஹீட் வந்து ஹீட்ல வந்துட்டு செட் ஆகல ஆமா ஆமா எல்லாருமே வந்து நால்லா ஷோட்டரு ஷோட்டரு இல்லாமே இல்லவே இல்ல என் கூட வந்தவங்க எல்லாம் ஷொட்டரெல்லாம் போடவே இல்ல அந்த சில்னஸ்ல ஜாலியா இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க செம்மையா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களுக்காஹ போன மாறி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு
ஏய் இவுங்குளுக்காகவே நாம்ம ட்ரிப்பு போகணும் போலயே
ஆ அவுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்க நம்மதான் நினைப் இப்போ அவுங்க எப்டி ஆம் கம்ஃபர்ட்டபுளா இருந்துப்பாங்களா
நா அதனாலதான் இவுங்ள நெனச்சு நெனச்சு தான் எங்கயுமே போறதே இல்ல பிள்ளைங்க எப்டி இருப்பாங்க அங்க போய்ட்டு அவுங்ளுக்கு எப்டி ஃபுட் எல்லாம் குடுக்க முடியும் இப்டி நீ திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போகவே எனக்கு தோணவே இல்ல
கேட்கவில்லை
ஆனா ஒரு நாள் கண்டிப்பா போகணு நம்ம இந்த டைம் கண்டிப்பா முடிவு பண்ணிட்டு போயிர்லா ஆ ஏனா ஸ்பெண்ட் கிட்டயு நா கேட்கிறே நீங்களு கேட்டு முடிவு பண்ணுங்க அங்க ஏதோ தெரிஞ்சு தெரிஞ்ச ரூம் எது ரூம் எல்லா முன்னாடி புக் பண்ணிட்டு ஏதோ தெரிஞ்சவங்களா இருக்காங்களான்னு கேட்டு வச்சுக்கலா
நாங்க எல்லாமே ஆன்லைன்ல தான்டா பண்ணிக்கிட்டோ ஆன்லைன்ல புக் புக் பண்ணிட்டு ரூம் புக் பண்ணிட்டு நாங்க டைரக்டா அங்க போயிட்டோ போய்ட்டு அங்க ஸ்டே பண் ஆமா அது ஒவ்வொரு பேமிலிக்கு ஒவ்வொரு ரூம் போட்டுட்டோ போட்டுட்டு ஸ்டே பண்ணிட்டோ
ஹேய் ஆனா நல்லா இருக்கும்ல எல்லாரோட சேந்து போறது நல்லா என்ஜாயா இருக்கும்
அ ரூம் எல்லாமே வந்து அ ஒருத்தங்க செலவு பண்ற மாதிரி அப்பதானே அ லாஸ்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணம் போது ஈக்குவல் அமௌண்ட் அதுக்கு இது பண்ண முடியு ஃபுட் எல்லாமே அவங்க அவுங்களுக்கு என்ன நீடு இருக்கோ இப்போ உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபுட் புடிக்கும் எனக்கு ஒரு டைப் ஆப் ஃபுட் புடிக்கும்
ஆமா
ஃபி ஃபீல் பண்ணுவீங்கன்னா இத சாப்பிடணு சோ வந்து ஃபுட்டு் மட்டு அவங்கவுங்க ஃபேமிலிய அவங்கவங்க பாத்துக்கணும் மத்தபடி எல்லாமே சேத்து டிக்கெட் எடுக்கிறது எல்லாமே ரோஸ் கார்டன் போயிருந்தோ அங்க எல்லா எல்லாருக்குமே சேத் தோ ஒன் பர்சன் தா டிக்கெட் எடுத்தாங்க ரோஸ் கார்டன் சூப்பரா இருந்துச்சு பட் ஆனா அந்த டைம் நா போன டைம் வந்து ரோஸ் இல்ல அந்த எல்லாமே ட்ரிம் பண்ணி ஆ ட்ரிம் பண்ணி விட்டுருந்தாங்க
ஆமா நா ஒன்னா பார்த்தே நீங்க கூட போஸ்ட் போட்டிருந்தீங்களே நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளாஸ் எல்லாமே
ஆ சூப்பரு ஏனா
ங்க ஆனா அந்த டைம்ல அது கம்மியாதா இருந்ததுல்ல நெறைய ஃபிளார்ஸ்ல்லா இல்ல அங்க நா பாத்தே அதல கூட
ஆ ரொம்ப இல்ல நெறைய ட்ரிம் பண்ணிருந்தாங்க ரொம்ப ஒரே கலர்ல வந்து ரொம்ப ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு ஆ எப்டின்னா ஒன்னு ரெண்டு ஃப்ளவர் கொள குட் ஒன்னு ஒன் ஆர் டூ ஒரு பிளான்ல ஒன் ஆர் டூ இருக்கும் அந்த மாரி ஆனா பெருசு பெருசா இருந்துச்சு அந்த என்ன சொல்றது செல ரோஸ் எல்லாமே வந்து நறைய மொக்கு வச்சு நல்லா பூக்குல்ல ஆ பட்டன் ரோஸ்ஸு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி சொல்லுவாங்கல்ல அந்த டைப்பு அதெல்லா வந்து ஃப்ளவரிங் ஃப்ளவர் இருந்துச்சு ஒரு எல்லோல்லா பாத்தே செம்மையா இருந்துச்சு பறிக்லா அப்படின்ட்டெல்லா ஆசையா இருந்துச்சு பட் பறிக்க முடியாதுல்ல செமையா நல்லா இருந்துச்சு ஊட்டி பட் வந்து ஆமா ஆனா இப்ப அங்க ஊட்டி போனோன்ன நம்ம மொத்த பிளேஸையு கவர் பண்ணணுனா நமக்கு ஒன் வீக் கண்டிப்பா ஆகும் ஸ்டே பண்ணி பாக்கறதுக்கு அவ்ளோ பிளேசஸ் இருக்கு நாங்கல்லா போனது மினிமம் தா போனோ ஏனா அவ்ளோ கவர் பண்ண முடியல
அப்டியா சேரி சேரி இனிமேல் போகலா அப்பனா இனிமே நா வேற போகலல்ல ஊட்டிக்கு அப்போ இன்னொரு இன்னொரு ரவுண்டு நீங்க வாங்க ஏ கூட
கேட்கவில்லை
நம்ம போயிட்டு நீங்க பாக்காத பிளேஸ் எல்லா சேத்து பாத்துட்டு வந்துடலா போயிட்டு
ஆமா நறைய பிளேஸ் சொன்னாங்க பட் பாக்கல பாக்கலா அளவுக்கு டைம் கெடைக்கல
ஓகே
நெறைய ஹார்ஸ் ரைடு அந்த மாரில்லா இருந்தது அப்புறம் பயின் ட்ரீ அந்த பிளேஸ் எல்லா இருந்துச்சு பட் பயின்ட்ரி பிளேஸ் எல்லா ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு நாங்க போகும்போது அந்த பயின்ட்ரி போயிட்டு போனா அந்த லாக்கு போகும்போது ரொம் ப அ லேட் ஆயிடு போட்டிங் போறதுக்கு ஏன்னா ரஷ் எல்லா இங்கேந்தே வருவாங்ளா ஒவ்வொர் பிளேஸ் கவர் பண்ணி தானே வருவாங்க அந்த லேக் கு வந்து எண்டுல இருக்கு சோ நாங்க என்ன பண்ட்டோனா பஸ்ட் லேக்குக்கு போயிட்டு அப்புறம் ரிட்டன் வருவோவ பிளேஸ கவர் பண்ணிட்டோ ம செல பே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து பாத்து பாத்துதா லாஸ்ட்ல அங்க போய் எண்டுக்கு போயிருவாங்க நாங்க எண்டுலந்து இங்க வந்தோ நல்லாருந்துச்சு ஆமா ஆமா இல்ல எங்க நாங்க ஒரு வேன் புடிச்சிருந்தோமா அந்த வேன்ல வந்து அங்குள் தா சொன்னாங்க இப்டி போனாதா இது ஏனா இங்கேயே ப பயின்ட்ரீ பாக்கும்போது அம்மா என்னப் லைன் தெரியுமா டிக்கெட் கவுண்டர்ல இங்கேந்து ஒரு ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு லெந்து அப்ப அதுலயே வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஆ இது ஏன்னா நாங்க போன டைம் வந்து ஹாலிடேஸ் டைம் அ ஆயுத பூஜா அந்த ஹாலிடேஸ் டைம் சோ அதுல ஒன் வீக் ட்ட லீவ் வருல்ல அ இப்டி ஊட்டி எல்லாம் முடிச்சு ஆமா எங்களுக்கு டைம் கெடைச்சிருக்கு ஊட்டி மட்டும் பிளான் பண்ணியிருந்தா பட் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிளாக் தண்டர் இருக்குல்ல அதும் ப்ளான் பண்ணிருந்தோ அது ஒன் டே வேணுல்ல ப்ளாக் டண்ட சோ அந்த ஒன் டே மொ த்தமா ப்ளாக் தண்டர்ல போயிடுச்சு இல்லேன்னா அங்க நல்லா பாத்துக்கலா பாத்துருக்கலா
சேரி சேரி
உனக்கு எங்கயா போன ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லு
நா எங்கயுமே ட்ரிப் போனதில்ல‌ இந்த பேபிஸ வச்சுக்கிட்டு எங்க போறது அப்டினு சொல்லிட்டு வீட்லே இருக்கறதுதா
இனிமே நாம கண்டிப்பா போகணு பிஃபோர் மேரேஜு நா எங்கயு லங் டிராவல் எல்லா போனதில்ல ஆஃப்டர் மேரஜு போனதில்ல இன்ன வரைக்கு போகணுனு நென்ச்சிருக்கே ஆ கண்டிப்பா போகணும்டே என்ஜாய் பண்ண மாட்டோ பேபிஸ்னா வந்தாச்சு அவனு சேத்து கூட்டிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ற
ஓகே ஓகே நீ சென்னையிலே போ வேண்டியதானா நெறைய ப்ளேசஸ் இருக்குல்ல அங்க என்ஜாய் பண்ற மாதிரியே
நறையா இருக்குது கால காரணமா வெச்சுட்டு தா அக்கா நா போறே மோஸ்ட்லி போன எடோ
எனக்கு வேற எங்கயு போறதுக்கு முடியல
நெக்ஸ்ட் ஹாலிடே வரும்போது எங்கயா பிளான் பண்ணி பேபிஸ் கூட்டு கெளம்பு
ம் செரி ஓகேக்கா ஓ கண்டிப்பா
ம் நா நெனச்சே நீ எங்கயா ட்ரிப் போயிருப்ப நம்ளு அந்த பிளேஸ் பத்தி தெரிஞ்சிக்கலா நா இப்போ ஊட்டிப் போணால ஊட்டி பத்தி சொல்லிட்டே நீயு ஏதா பிளேஸ் பத்தி சொல்லுவ செரி அதெப் பிளேஸ்ஸ நம்ம ஒரு டைம்
போய் பாக்லா ஓகே ஃபஸ்ட்டு பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டுதா நாங்க ஏற்காடு சூஸ் பண்ணே
ஓகே ஓகே ஆமா நம்ம பேஸ் பேச வந்ததே ஏற்காடு ட்ரிப் ப்ளான் பண்ணி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கது ஊட்டி பத்தி ம்
சேரி நம்ம கண்டிப்பா போகலாகா ஆனா ஊட்டிக்கு போகலா ஏற்காட்டுக்கு போகணு நா அப்டிதா நெனச்சிருக்கே
ஆ அப்றோ வயநாடு நல்லா ருக்கு அப்டின்ட்டு எங்க அக்கா சொன்னாங்க அவுங்க கோயம்பத் தூர்ல இருக்காங்க நல்லா இருக்கு நெக்ஸ் டைம் இங்க வரும்போது ஊட்டி போம்போது அக்கா வீட்டு போயிட்டு எல்லா போணு அப்போ ஊட்டி போறே சொன்ன அப்பறோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வயநாட்டு போணு ப்ளான் பண்ணி அப்டின்டு அதல்லா ப்ளான் பண்ணிருந்தோ பட் வந்து சென்னைலருந்து ரிட்டன் ஊருக்கு